உங்களுக்கு
ஹலோ
ஆ கேக்குதுங்களா, ஆ சேரிங்க நம்ம இப்ப என்ன தலைப்ப பத்தி பேசலா
நீங்க சொல்லுங்க
நம்ம கொழந்தையா இருந்தப்ப வந்து நெறைய விரும்பி சாப்ட்டுருப்போ இல்லையா இந்த ஸ்வீட்ஸ் சாக்லேட்ஸ்லா அப்போ இருக்கறதுக்கு இப் போ இருக்கற காலகட்டத்துக்கு கம்பேர் பண்ணி பேசலாமா
ஆ சேரி,
சோரிங்க, அப்ப நானு ஸ்கூல் போகும்போதெல்லா அப்பா என்ன பண்ணுவாரு ஒருரூவா வந்து குடுத்து விடுவாரு அப்போ அது வந்து ரொம்ப பெரிய காசு, அப்ப நா என்ன பண்ணுவே நாலனாக்கு பால்கோவா நாலனாக் கு தேன் மிட்டாய் நாலனாக்கு இந்த நூல் மிட்டாய் இருக் கு இல்லயா ரெண்டு எண்ட்லயுமே நம்ம எடுத்தா அது அப்றோ ஆமா அப்றோ நாலனாக்கு வந்து ஜவ்வு மிட்டாய் பிங்க் கலர்ல இருக்கு வாங்கி போட்டா நாக்கு வாய் எல்லா
ம் பிங்க் ஆயிடு
ஆமா நாலு மிட்டாயும் வாங்கிட்டு ஸ்கூலுக்கு வந்து அவ் எவ்ளோ சந்தோஷமா போவோ ரொம்ப தூர நடந்து போனு பஸ் இருக்காது அவ்ளோ சந்தோஷமா போவோ ஆனா இப்ப பாத்தீங்கனா பத் து ரூவாய்க்கு கூட ஒரு பிஸ்கெட்தா வருது வேற எதுமே வாங்க முடியறது இல்ல கொழந்தைங்களுக்கு அதுவு குடுக்க வேணா அப்டின்னு சொல்லி சொல்லிட்றாங்க அந்த காலத்துல அந்த சைல்டு ஹூட் எல்லாமே இப்ப மிஸ் பண்ற மாரி இரு
ஆமா ஆமா அப்படிதா இருக்கு அது நம்ம நைன்டீன் கிட்ஸ் நைன்டி கிட்லா ஒரு பெரிய ஒரு இதுதா அதெல்லா அதாது இப்பல்லா கிண்டல் பண்றாங்க டூ கே கிட்ஸ் நையன் கே நையன்டி கிட்ஸ்னு ஆனா அப்ப நையன்டி கிடஸ் லா என்ஜாய் பண்ற அளவுக்கு இப்ப யாருமே அந்த க்குலா என்ஜாய் பண்றதே இல்ல நம்பளுக்குதா ஒரு பிரிசியஸ்ஸான கிப் ட்டு மாதிரி இருந்துது அ எங்கள்துல என்னன்னா இப்ப ம், மாங்கா விப்பாங்கல்ல மே மந்த் எக்ஸாம் டைமிங்ல ஆஃப் டே வைப்பாங்க டென்த் பிளஸ் டூ எக்ஸாம்ஸ் நடக்குது அப்டின்னு சொன்னா ஆஃப் டே நடத்துவாங்களா அப்ப வெளியில ஒரு பாட்டிமா வந்து மாங்கா அந்த வெல்ரிக்கா அதெல்லா விப்பாங்க கொய்யாப்பழோ அதெல்லா போட்டு மெளகாத்தூளு இதெல்லாம் உப்பெல்லாம் போட்டுங்கது இது பண்ணுவாங்க அத வாங்கறதுக்காக ஸ்கூலுக்கு அந்தட்ட மதியான டைமிங்ல சீக்கிரோ வருவோ ஆனா ஆஃப் டே தான் ஸ்கூலு அதுமே நல்லாருக்கும் ஆஃப் டே ஸ்கூலு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹார்ஸ் தானே அப்டின்ட்டு வந்துருவோம் ஜாலியா இருவோம் அதே மாதிரி அந்த மாங்காய் இதெல்லா குடுக்குறது அது வந்து இப்பவும் கிடைக்குது இல்லைன்னு சொல்லல ஆனாலும் அந்த ஸ்கூல் டைமிங்ல நம்ம இது பண்ணி வாங்குறதுனு இருக் அது ஒன்னு இன்னு சூப்பரா இருக்கும் அங்கது ஸ்கூல் வாசல்ல எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட அரட்ட அடிச்சுட்டு அந்த மாதிரி பண்றது வந்து நல்லா இருக்கும் அந்தது
ஆமா அப்றோ நாங்க ஈவினிங் ஆச்சா டென்த் லெவன்த் டுவல்த் படிக்கும்போ ஸ்டடி வச்சுடுவாங்க அப்ப என்ன பண்ணுவோ எங்க டாய்லெட் கிட்ட வந்து ரெண்டு தின்ன மாதிரி கட்டியிருப்பாங்க மேல கீழே வந்து ஒரு பிஃப்டீன் ஸ்டெப்ஸ் இறங்கி போனா டாய்லெட் அந்த பிஃப்டீன் ஸ்டெப்ஸ் ஏறி மேல வந்தோம் அப்டின்னா ரெண்டு தின்ன மாரி அப்ப நாங்க என்ன பண்ணுவோ ஃபோர் டுவெண்டி டூ ஃபோர் தேர்ட்டி வந்து டென் மினிட்ஸ் எங்களுக்கு வந்து பிரேக்
உம்
மத்த குழந்தைங்க எல்லாம் வீட்டுக்கு போவாங்களையா நாங்க அந்த பத்து நிமிஷம்னு சொல்லி இருபது நிமிஷோ இருபத்தி அஞ்சு நிமி ஷம் என்ன பண்ண திண்ணைல உக்காந்து கதை அடிக்கிறது போறவங்கள பாத்து சிரிக்கிறது கமெண்ட் பண்றது போறவங்க கிட்ட பேசுறது இது எல்லாமே பண்ணிட்டு த்த நாங்க லேட்டா போவோ மேம் என்ன பண்ணுவோம் பத்து நிமிஷோ வெளியில நிக்க வச்சுரவாங்க ஃபைவ் டென் ஆயிரும் இருபது நிமிஷோ உள்ள உக்காரோ அஞ்சர மணிக்கு ஸ்டடி முடிஞ்சு குடு குடு குடு குடு குடூன் வீட்டுக்கு அஞ்சே முக்கால் ஆறு மணிக்கு ஓடி போயிருவோ
உம்
ஆனா இப்ப இருக்குற குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பஸ்லயே போறாங்க பஸ்லயே வராங்க ஸ்கூல் பஸ் ஸ்கூல் வோன் ஆட்டோ
அதா அந்த ஜாலினஸ் லா மிஸ் பண்றாங்கதா
ஆமா
சேரி நாம்ப ஆ ஏதோ ஒரு வகையில ஆ ஏதோ ஒரு வகையில திருட்டு தணம் பண்ணாலும் அந்த இதுல உள்ள என்ஜாய்மெண்ட ரசிச்சு பண்ண மாரி இருக்கு இப்ப பண்றவங்க எல்லாமே திருட்டுத்தனமா இருக்குமே தவிர அது அந்தளவுக்கு எ என்ஜாய் பண்ணி பண்ற மாதிரி ஃபீல் ஆகாது
ஆமா அப்றோ அந்த மம்மி டேடி மிட்டாய் எல்லாம் கெடைக்கும் இல்லையா தெனோ வாங்கி வந்து சாப்ட்றது அது எல்லாமே வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்கும்
உம் ம் ஸ்கூல் டேஸ்சு பெரிய ஒரு இதுதா கிப்ட்டட் தா அதனா
கிஃப்ட் ஆமா இங்கமுமே வந்து சில சமயோ வந்து சந்தோஷமாதா இருக்கூ இது எங்க ஊர்ல வந்து பத் தின்ன கொய்யாப்பழோ ப்ளம்ஸ்சு இது எல்லாமே வந்து அதிகமா கெடைக்கும் நாங்க என்ன பண்ணுவோ அத வாங்கி பொரிச்சு சாப்றது நடக்கற வழில எல்லா நெறைய மரோ இருக்கூ பன் இருந்தால்லா பொரிச்சு சாப்றது இந்த மாதிரி எல்லா நெறைய வந்து பண்ணியிருக்கோ
ம்
ம் நீங்க அந்த மாதிரியான ஆமா நீங்க அந்த மாதிரில்லா எது மிஸ் பண்றீங்க
நா மிஸ் பண்றது எ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நெறய பேர கேதர் ஆ தா ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கே போவோ சைக்கிள்ல போகுபோது
அ ஆ
அ அப்டி போகுபோது இல்லாம நல்லா ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் த்ரீ கிலோமீட்டர்ஸ் வருவோ சைக்கிள்ல போகுபோது எல்லாரு ஒன்னா ஒரு வீட்ல கெடயாது அ ஃபர்ஸ்ட் எப்டின்னா அவங்க வீட்லா இன்னு கொஞ்சோ தூரமா இருக்குற மாரி இருக்கு ஸ்கூலுக்கு எங்களுக்கு ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் எங்க வீடு தா ஃபர்ஸ்ட் வர மாதிரி இருக்கு அடுத்து அதையு தாண்டி அவங்க வீடு இருக்கு அவங்க எல்லா என்ன பண்ணுவாங்கனா எல்லாரு கேதராகி இங்க எங்க வீட்டுக்கு வந்துருவாங்க வந்துட்டு அங்க இருந்து கெளம்பி ஸ்கூலுக்கு போவோ போம் போதே நல்ல ஜாலியா அரட்ட அடிச்சிட்டு அந்த மாதிரி போவோ கொஞ்சோ கட் எல்லா அடிச்சிருவோ ஆனா ஸ்கூல் கட் அடிக்கிறது அ டியூஷன்ஸ் கட் அடிக்கிறது எல்லாருமே கேதர் ஆகி போவமா அதனால எல்லாருமே ஒரே மாதிரியே பொய் சொல்றது வீட்ல அந்த மாதிரி இது பண்றது படத்துக்குல்லா என்னாவு தேட்டருக்குல்லா போனது கெடையாது ஆனா வந்து கட் அடிச்சு ட்டு சும்மா வேற ஒரு ஃப்ரெண்டு் வீட்டுக்கு போறது அந்த மாதிரி குரூப் ஸ்டடி மாதிரியு பண்ணுவோ இது என்ஜாய் பண்றது பண்ணிக்கிட்டோ ஆனா படிக்கிறதையு படிச்சோ அந்த மாதிரி இருப்போ அ ஜாலியா ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் ஆ இருக்கு
ஆமா ஆ மேம் இப்ப பாத்தீங்கனா ப்ப காலத்து கொழந்தைங்கல்லா ஒன்னா சேந்து பேச்சு பேசறதா இருக்கட்டு விளையாட்றது எங்கயாது போறது எல்லாமே வந்து ப பயமா இருக்கா அச்சுறுத்துற மாரிதா இருக்கு ஒவ்வொன்னு இல்லையா அதெல்லா வந்து நம் ப காலத்துல இருந்த அந்த சேப்டியோ இல்ல வந்த அந்த வெகுளித்தனமோ அந்த குழந்தைத்தனமெல்லா வந்து இப்ப இருக்கிற கொழந்தைங்க கிட்ட நம்ம எதிர்பாக்கவே முடியாது இல்லைங்களா
ஆமா அப்டிதா இருக்கு அது இன்னு போக போக வேற மாரி சுச்சுவேஷன் தா மாரி ரும் போல
ஆமா அந்தனாலயே கொழந்தைங்களுக்கு வந்து ஒரு விளையாட்ற சூழலோ எதுமே வந்து கெடையாது எல்லாமே வந்து
பாட்டிங்கனா ஒரு ஒரு ஒரு பைய ஒரு இப்பதா ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் இருக்கு அவ எங்க எங்களயே மெரட்டுவா நீ நீ எதுக்கு இங்க இருக் க அமைதியா இருடா எதாவது கத்தாதடா அப்டிங்கிற மாரி நம்ம எதாவது சொன்னம்னா அவ திரும்ப எங்களயே கத்துவா நீ எதுக்கு இங்க இருக்க வீட்ட விட்டு வெளில போ அது வீடுன்னு நெனைச்சுக்கிட்டு அது அப்டி சொல்லுவா நீ வீட்ட விட்டு வெளில போ நா இங்க இருந்துக்கிறே போ வெளில உன்ன எங்குட்டுமே கூட்டிட்டு போ மாட்ட அந்தச்ச அந்த வெகுளித்தன்மையா ஒரு பேசுறது அவங்க கோபத்தோட அந்த பேசுபோது ஃபர்ஸ்ட் ட்டு அவ என்னடா இப்டி பேசு போது ஷாக் க்கா இருக்க மாரி இருக்கு என்ன இப்டி பேசுறா அப்டின்னு அதுக்கப்றோ பாத்தா அது வீட்ல அந்த மாரி பேசுறாங்க அப்டிங்கிறது புரிஞ் புரிய புரியுது வீட்ல அப்டி பேசுறதுனால அவன் அத கேட்டுட்டு வந்து இங்க வந்து நம்மள்ட்ட வந்து பேசுறா அப்டிங்கிற மாரி இருக்கு சின்ன புள்ளைங்கள்ட்ட வச்சிட்டு கேஃர்புல்லா பேசணு போல நம்ம வீட்டுல இருக்கு போது சண்டையோ இதுவோ எதுவுமே பாக்காம சின்ன புள்ளைங்கள வளர்த்தாதா ஃபுயூச்சர்லயு நல்லா இருக்குங்க போல அவங்களு
இப்போ எங்க வீட்லே எடுத்துக்கிட்டீங்ன்னா நானு ஏ ஹஸ்பன்டு வந்து ஏதாவது சின்ன சண்ட போடு போது நா சொல்வ நீ ஏகிட்ட எதையு பேசாதீங்க ஏ பினாடி வராதீங்க நா தனியா போற அப்டின்னா சொன்னா பாக் ப்பா அத அப்டியே ரிபீட் பண்ணுவா அவர் ஏதாது சொன்னா நீங்க ஏ எ கிட்ட பேசாதீங்க எங்க அம்மா கிட்டயு பேசாதீங்க அப்பதா உங்களுக்கு வந்து அறிவு வரு நா ஒரு பாட கத்து குடுக்குற அஞ்சு வயசு பாப்பா இத பேசுபோது நமக்கு காமெடியாவு இருக்கு அப்றோ அத ரி பீட் பண்ற மாரி இருக்கு நம் பேசறது அது எல்லாமே இல்லையா அப்போ நம்ம வந்து மூஜி மூஜி பாத்துக்வோ ஆமா பாத்தியா நம்ம பேசுனத
போட்யிருக்காங்ளா அப்டியா அப்டிங்கற மாரி இருக்கு சண்ட போ போடுறதே தெரியாம நம்ம பேரண்ட்ஸ் பாத்துக்குவாங்க போட்டதே தெரியாது அந்த அளவுக்கு இருக் ப்ப நம்ப விவர அந்த அளவுக்கு கம்மியா இருந்துச்சோ என்னமோ தெர்ல்ல ஆனா அந்த புள்ளைங்க இப்ப இருக்கற பிள்ளைங்க வந்து அத அப்சவ் பண்றாங்க அப்சவ் பண்ணி இந்த மாரி பேசுறாங்க போல சண்டை போட்யிருக்காங்க போல அப்டிங்கறத புரிஞ்சுகிறாங்க
ஆமா
அ அதனால அவங்களு ரிப்பீட்டடா அதே இது வந்து வருது
ஆமா ரிப்பீட்டடா அவங்களு அத அப்டியே பேசுவாங்க இமடேட் பண்ற மாதி ரி நம்ம என்ன வந்து பேசுறோமோ அத அப்டி அப்டியே வந்து காபி பண்ணி அவங்க சே மா சொல்லு போது நமக்கு அது வந்து உறுத்து அய்யய்யோ என்ன நாளைக்கு போய் வெளியிலெல்லா பேசி நம்ம மானம் போயிரும்மே
ஆமா அந்த டி வில ஏதோ ஒரு ஷோ கூட பண்ணுவாங்கல்ல இந்த குட்டீஸ் சுட்டீஸா ஏதோ ஒரு சண்டேயில ஏதோ ஒரு இது வரு இந்த இதெல்லா சின்ன பிள்ளைங்கள வச்சு ஆ ஒருத்தரு நடத்துவாரு ஆ பேர் மறந்து போச்சு ஆனா அவரு சொலுவாரு ஆ குடும்ப மானத்த நல்லா டி விலே வாங்கிட்டு போயிருங்க ஐயோ ஏனாடா அத சின்ன பிள்ளைகள்ட்ட ரொம்ப பாத்து பேசணு போல அப்டிங்கிற மாரி இருக்கு
ஆமா ஆமா கரெக்டு தா அது நம்ம என்ன பண்றோமோ அத அப் அப்டியே இருப்ப எங்க அப்பா கூட சொலுவாரு நீ உங்க அம்மாவோட ஜொரக்ஸு அவ என்ன பண்றாலோ நீ அப்டியே பண்ற சொலில்லா உங்கள புரிய வைக்கவே முடியாது
ம் ம் ம் அதா விவரமு நெறையா போச்சு ம்
அவங்ளா நம்ம திட்டுவாங்க நம்ம திட்டு வாங்கிட்டு அழுதுட் போயிடுவோ இப்போ இருக்க கொழந்தைங்க எல்லா என்ன கேப்பாங்க உங்களுக்கு என்ன அவ்ளோ அறிவு இருக்கா எனக்கு தெரியாதது உங்களுக்கு தெரியுமா அப்டில்லால கேக்றாங்க திருப்பி
ஆ ஆ
அதுக்கெல்லா நம்ம பதிலே வந்து சொல முடியாது
சின்ன வயசுலயே மெச்சூடா ஆயிடுதுங்க இப்ப எவரும் இதாயிடுது அறிவு நல்லாதா டேலண்டா தா இருக்குதுங்க ஆனா இதோட கேள்விகளு இதாச்சி
இப்ப வந்து நம்ம இப்ப நம்ம பீரியட்ல எல்லா பாத்தீங்கனா ஜட்ஜ் பண்லா இந்த கொழந்த இப்டி இந்த கொழந்த கொஞ்ச டல்லு இந்த கொழந்த ஆவரேஜு இந்த கொழந்த ஸ்மாட்டு இது ரொம்ப புத்திசாலி இப்போ எல்லாமே புத்திசாலி தா
ஆமா
எதையுமே நம்ம வந்துட்டு சைலண்ட்டா இருக்காங்க இவுங்க வந்துட்டு கொஞ்ச டல்லு அப் டின் பாத்தா அவுங்க சைலண்டா இருந்தே எல்லாத்தையு சாதிச் சுருவாங்க அந்த மாரி நம்ம ஜட்ஜே பண்ண முடியது நம்ம
ஆமா ஐயோ ஓ பரவால்ல ஓகே ஓகே ஓகே ஆ சேரி ஓகே ஓகே பாய் ஆ
ஆ செரிங் பாய்